ஹலோ
ஹலோ
ம் கேக்குதா சொல்லு
கேக்குதா
அ கேக்குது அ
இன்னிக்கு வேற எங்க அம் எங்க அத்த பர்டே இன்னிக்கினில்ல நாளைக்கு டொவெண்டி சிக்ஸ்
ஓகே
ஆ ஆனா எங்க மாமா கேக் வாங்கறதுக்கு கூட்டினு போயிட்டாரு எங்க அண்ணன் ஒரு பக்கம் எங்க அப்பா கால்மெண்ட் வாங்கறதுக்கு போயிட்டா அது அந்த மருந்து உட்டு போயிட்டா ட்டம் அது முதிச்சு தலைல கடசில எங்க தலைல கட்டிட்டாங்க எல்லாத்தையுமே
ம்
எனக்கு அது சாப்படல அந்து பொடியவே இல்ல ஒரு மாரியாவே இந்தது
தாரு
இன்னா பண்றது எனக்கு வேஸ்ட் பண்றது புடிக்காது எங்க அம்மாக்கும் எனக்கும்
நல்லா நல்லது
ஆ
எது
புரில
அதா நல்லது
ஆ எப்பமே நா நானு எங்க அம்மாவும் வேஸ் பண்ண மாட்டோ சாப்பாடு இருந்தாலுமே செரி அந்த சாப்பாடு இனிக்கூட காலி ஆயிச்சா காலி ஆயிச்சான்னு கேட்டுக்குனே இந்தேன் ஏன்னா அது வந்து நின்னுச்சுனு வச்சுக்கோயே அப்டியே எங்களுக்கு ஒரு மாரி தூக்கி போண்ணுமா ஏன்னா என் நாய தேடினு வெப்போ எங்கடாகுது என்னோட பிளஸ்ஸன் சொல்ட்டு
நல்லா இது சூப்பரா பேர் வெச்சுக்கிறீங்க பாரு பிளஸ்ஸன்
எங்க அப்பா பீல வெச்சாறு அதுக்கு அதோட பே எங்க நாய்கள் பேர் எல்லாமே பீல தா இருக்கும்
ஏன் என்னென்ன பேர் வெச்சிருக்க இதுக்கு முன்னாடி
ஆ
இதுக்கு முன்னாடி என்னென்ன பேர் வெச்சுருக்க
இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாநாய் வளக்கும் போது பெண்டி
ம்
செகண்ட் டாக் பேர் வந்து அது பேரு பிளேஸ்ஸி அப்பறம் வந்து பிளக்கின்னு ஒண்ணு இந்தது ஏன்னா பொண்ணு அது அதனால பிளஸ்ஸி அப்பறோ பிளாக்கி இருந்துச்சு அப்பறோ வந்து ஒ இன்னொருத்த நடுவுல வந்தானா தெர்ல எவனோ ஒருத்த வந்தா அவெ பேரு எனக்கு மறந்துச்சு ஆனா இவந்தா கடைசியா வந்து நின்னவ இந்த பிளஸ்ன் இவெ வந்து அ பிளஸ்யிக்கு அப்பறமா வந்தா சோ வந்து இவெ பேர் வந்து பிளஸ்ஸன் ஆயிடுச்சு பையனால ஏன்னா அவனே தானாவே எங்களுக்கு வந்து சேர்ந்தா அன் எக்ஸ்பெக்டடா அதனால பிளஸ்ஸிங்கு சன்னு எங்க கூட இருக்கட்டுன்னு
ம்
ம் எங்க ஏன்னா வந்து அப் இவங்க தெரியுல்ல எங்க கீழ் வீட்டு ஆன்ட்டி நெய்பர் அங்க ஒருத்தி எங்கிட்ட தூங்கினேருப்பாளே
ஆமா
அவங்க ஆ அவங்க வந்து எங்கிட்ட அவங்க வந்து வள அ வளக்கத்துக்காக எத்துனு வந்தாங்க அவங்க அப்பா ஆனா அவங்க வந்து வளக்கல என்ன பண்ணாங்கன்னா இதுங்க ரெண்டு கைய வெச்சுன்னு சும்மா இருக்காதுங்கன் சொல்ட்டு அ யாருக்குன்னா குடுத்துல்லான்னு சொல்ட்டு பேசினு இந்தாங்க அப்போ வந்து எங்கள பாத்துட்டு ஏ நீங்க அதுக வந்து என்ன எங்கள கோத்து வுட்டுச்சுங்க நீங்கதா வளப்பீங்களேனு சொல்ட்டு அந்த எங்க அப்பா வந்து கேட்டு அப்புறோ எங்க அப்பா எத்து செரி ஓகே நாங்க வளர்க்கறோ அப்ப கூட எங்க அம்மா நோ நோ தா சொல்ச்சு அப்றோ என்னன்னு தெர்ல நாயோட மூஞ்ச பாத்தோனே மனசு மாறிச்சு ஏன்னா எங்க ஃபஸ்ட் எங்க வி ட்டி சொன்னல்ல அதுக்கு ரோஸ் கலர்ல மூக்கு இருக்கு இதுக்கு அதே மூக்கு இருந்துது பிங்க் கலர்ல ஆனால எங்க அம்மா மனசு மாரி ஏத்துக்குனாங்க அத
அதனால நீ எனக்கு வந்து அன்எக்ஸ்பரல்லா கெட்ச்சல்ல ஆனால உனக்கு பிளஸ்ஸுன் சொல்ட்டு அதுவு இல்லாம அதுலந்து அவங்க வீட்ல இருந்து எங்களுக்கு வந்து அப்பப்போ சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்துருந்தது
ஆமா அதுல்லா சேத்து நீ வந்தனால எனக்கு எல்லாமே வந்துச்சு அது வந்ததுலந்து கொஞ்சொ நல்லாருந்தது எங்க வீடு
யா அவனுக்கோசொ பிரியாணி வாங்குவாங்களா
அ ஆமா கீ அவனுக்காக அந்த கீழ்வீட்டு குடுத்தாங்களே எங்களுக்கு அவனுக்காக பிரியாணி வாங்குவாங்க அவனுக் கொஞ்சொ போட்டு எங்ளுக் எங்களுக்கு குடுப்பாங்க அவனுக்கு ஒரு பார்சல்னா எங்களுக்கு ஒரு பார்சல் வரு எல்லாத்துலையு நாங்கெனா பண்ணுவோ அவனுக்கு அந்த ஒரு பார்சல போடாம பாதி போட்டு கறிலவரு கறியெல்லா சாப்ட்டு எலும்பு அவருக்கு போட்டு டியே முட்ச்சு விட்ருவோ அவரு கதையே
பாவோ அவ மனசுல எவ்ளோ திட்ட இருக்கு உன்ன
ஏய் நீ ஏ வீட்ல தங்கிக்கற அதெல்லா கெடையாது நீ தா சாப்டுற நா தா போய் இப்ப எனக்கு அதுக்கு டீலிங் எல்லாமே நீ எலும்பு எத்துக்கோ நா கரிய மட்டு எத்துக்கிறேன்னு சொல்ட்டு அதுனால அப்ப துல இருந்து ஏ பேச்ச கேக்கு அது
ஹ்ம்ம்ம்!
ஹஃ இப்ப எங்க போச்சுன்னு தெரில இப்ப ஆட்டினு எங்கேயோ ஓடி போயிடுச்சு திரும்மா
நைட்டு மட்டு இருப்பான் பாரு வாசல்ல வவ் வவ்ன்னு
ஏ இல்ல எங்க வீட்ல கேட்டு போடாம இருந்தோமா அது வரைக்கு கரெக்ட்டாதா இருந்தது கேட் ஆமா கேட்டு போட்டோ
எப்ப போட்ட
இப்பதா ஒன் மன்த் கூட ஆகாது ஒன் வீக்கு தா ஆயிருக்கு
நா வந்து ரொம்ப நாள் ஆகுதுல அதா
ஆ எங்க கேட்டு ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்க்கு அப்றமா வீட்ல கேட்டு ரெண்டு கேட்டு கிட்ட போட்டாங்க
அப்டியா
ஆமா அவரு வந்து கேட்டு போட்ட ஒடனே அவரால எங்கேயோ வெளியே போ போ முடில உள்ள உள்ள அடஞ்சு போயிருந்தாரா அதனால அவரு வந்து சுகந்திர பறவையா இருக்கதுக்காக ஓடி போயிருக்காரு வெளிய ஏன்னா அது வந்து எப்ப வேணாலு போகு எப்ப வேணாலு வரு எங்களுக்கு பயோ இல்லாம இருந்துச்சு ஆனா இப்போ வந்து என்ன நீ வீட்டுக்குள்ளயே பூட்டி வெக்கிறல நா போயிற்றேன்னு சொல்ட்டு ஓடி போயிட்ச்சு இப்போ
சேர் சேரி ம் உங்க பிரதர் என்னா பண்றாரு சிரிப்பு காமிச்சுட்டு போனவரு
அப்டியு அது அழகா இருந்துச்சுன்னா நாங்களு வெச்சுருப்போ
ம் அவ்ளோ அழகா இருப்பானா போட்ருவான் பாரு கால் என்ன பண்ணுவா தெரியுமா கால்ல ஓட்டுருவான் எனக்கு டிமிக்கி குத்துட்டு ஓ
ஆ
நா போய் கீழ தேடவே மாட்டனே வீட்ல யாராச்சி இருந்தாங்கன்னா தேடுவாங்க போயிட்டு நால்லா போ மாட்ட போயி இவங்க ஓடி போயி தேடிட்டு வந்துருவாங்க பாத்தா இவங்களுக்கு முன்னாடி இவ வீட்ல உக்காந்திருப்பா அடி அடின்னு திருப்பி இவனயே போட்டு அடிப்பாங்க எதுக்கு அந்த வேல நம்ம காமா போயி சுத்துனதுனால தான நம்முளுக்கு டென்ஷன்னாயி அவன மிதி மிதின்னு மிதிக்குறோ அவனே போயிட்டு வரட்டு வந்து எதாது நாய்கிட்ட கடி வாங்கிட்டு வந்தா அவரு வலில சுத்த போறாரு எதுக்கு நம்முளுக்கு அதனால அவரா போவாரு நா என்ன பண்ணுவே தாப்பால் போட்டு போட்ருவ வீட்ட வீட்டுக்கு தாப்பால் போட்ருவே தலைவர் வாசல்ல ஒக்காந்துனுருப்பாரு மூணு மண் நேரோ கிட்ட உக்கான்னுயிரு பாரு எனக்கு தெரியாது நா தாப்பல் போட்ருவே பப்பிய மட்டு உள்ள வெச்சு கதவ தொறந்தா வாலாட்டினே வந்து இருக்குவாரு வீட்டுக்குள்ள சேக்க மாட்டனே எங்க போன எங்க போன அப்டி கேட்டா அப்டியே பதுங்குவாரு எங்க போன பதுங்குவாரு அம பிச்சயெடுப்பா உள்ள வர்றதுக்கு என்ன உள்ள உடு உள்ள உடுன்னு நா அப்பறோ அப்பறோ வந்தா உள்ள அடிக்கமாட்ட எதுமே பண்ணமாட்டே ஏன்னா நா எதுவுமே பண்ணல நீ பத்தரமா அதா நா சொல்லுவே வண்டியா பத்திரமா வண்டியா அது போது எனக்கு உள்ள வா சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருவே பத்தரமா போறியா நாய்க்கு எந்த நாய்கிட்டேயு கடி வாங்காம வந்தா சந்தோஷோ அப்படி சொல்லிட்டு
ம் ம்
ம் அவன யாரு தேட மாட்டோ அப்டியே வந்துருவா ஆனா வந்துருவா வீட்டுக்கு வந்துருவா வெளியல்லா போக மாட்டா கரக்ட்டா வந்துருவா சுத்தறதெல்லா சுத்திட்டு இந்த பப்பி இருக்கே அது போயிடு எப்பயாச்சு போயிடு கீழ பில்டிங் கீழே குதிச்சுதா பில்டிங் கீழ போயிச்சுனா என் பில்டிங் எந் ந்த பில்டிங்ல இருந்து இறங்கறது கூடமா தெரியாது அதுக்கு எதிர் பில்டிங்ல ஏறிடு மூணா மாடி காமீடி பண்ண பப்பி ஃபன் பண்ணே உம் ஏறிடு குடு குடு குடுன்னு ஏறிடும் அது பின்னாடியே ஓட்ணு மூணா மாடி போயி திருப்பி கூப்ட்ணு வருணு கூட்னு வந்து அந்த பில்டிங் போணும்ன்னு அப்டி சுத் சர்ருன்னு ஓடி வந்து மூணா மாடில வந்து நிக்கு இந்த பில்லு நம்ம வீடு தன் வீட்ட நம்ப நிக்கா அதுமாறி ஆளு பாரு எப்படில்லாம் இருக்கறாங்க
ம்
ஒரு ஒருத்தரு ஒரு ஒரு மாறி அது மாறி அவ ஒரு மாறி அவ்வளோதா
ஏ இவ வந்து அப்டி கெடையாது. இவனா தெரிமா உ அவன மாரிதான் அப்பன மாரிதா ஆனா இவ என்னா தெரியுமா பண்ணுவா இவ வந்து வெக்கேஷன் இவ வெக்கேஷன் உங்களுக்கு வந்து எங்கதா போனாளு அந்த டேலேயே வந்துருவாரு இவரு வந்து எப்டி தெரியும்மா இங்கதா
அந்த ரெண்டு நாள் வந்து தங்குவாரு தங்குவாரு ரூம் மாதிரி வந்து தங்கிட்டு போவாரு
தங்கிட்டு வெகேஷனுக்கு போவோ இந்த வாட்டி ஒரு மாசோ ரெண்டு மாசோ இருக்கு இங்கதா தெரி ஒரு கருமோ புரிஞ்சிச்சு எங்கயு நம்மள மதிக்க மாட்டாங்க இங்கதா மதிப்பாங்கன்னு சொல்ட்டு இப்போ வந்து இங்க பாட்டி அங்க இருக்காங்க
ம்
எங் அங்க எங்க பழைய வீட்டாண்ட அ அதனால வந்து அந்த அவர் அங்க போயிட்டு அடைக்கலம் ஆயின்னு இருக்கறாரு
பாட்டி கூட அவங்க தனியா இருக்கறாங்கல்ல துணைக்கு இருப்போ அவங்க பாத்து த்து பாங்க தானே உன்ன
ஆ பாத்துப்பாங்க வேலைக்கு வேலைக்கு சோரு போட்டுருவாங்க
அப்புறோ என்ன
ஏன்னா வந்து அவங்க அவங்க சாப்பட்ற சாப்பாடுல பாதி அவருக்கு தா
அப்புறோ என்ன அவுளோதா முடிஞ்சிச்சு போது அவருக்கு அதுவே என் அப்பு ரோட்ல படுக்க மாட்டா ஒருநாள் ஒருநாள் கூட அர நாளுக்கு மேல இருக்க மாட்டா எங்கிட்ட இருந்து
ம் ம் எப்டி எங்க ரெண்டு வீட்லயு அவ வந்து அ சஃப்ல இருக்கறனால இங்க இல்லன்னா அங்க ஓடிடுவா ஆனா கூட அந்த ஆள் இருக்கணு
ம் ம் ம் ம்
குறிப்பிட்ட பர்சன் இருந்தாங்கன்னா இருப்பா அப்டி இல்லையா ஃபுல்லன் ஃபுல் இங்கதா இருப்பா இப்போ வெகேஷன் கூட எப்டி தெர்மா ஒரு ரெண் நாளைக்கு எங்காச்சு போய் ஊர் பொறிக்கிட்டு ஆனா ஒரு நாய்க்கிட்ட கூட கடி வாங்க மாட்டாரு தலைவரு அதுலதா கா கெத்து செம்ம எஸ்கேப் ஆவு அப்டி எகிரின்ல்லா போவாரு பயப்புள்ள அப்றோ பம்பின்னு வந்துருவாரு
ம் ம் ம்
சிரிப்பா இருக்கு அவரு எப்டி தெரிமா நா எது கா காலேஜ் போகுபோதுதா பின்னா
அவ் அவ்வனாச்சு பரவால எகுரி குச்ஓடுவா எங்க அப்பன்னு இருக்கே போய் உர்ரு உர்ருன்னு அந் நாய் வந்துச்னா பின்னாடி காட்டி வுட் பின்னாடி காட்டு பின்னாடி காட்டு பின்னாடி கடிவேங்ட்டு வந்து ரத்தோ ஒரு நாய் கிட்ட இப்டிதா பின்னாடி காட்டி கர்ட்டா பாத்ரூம் போட்ற எட்த்துக்கு கிழ ஒரு குழி மாரி பவுரு பல்லு நல்லா எறங்கிச்சு அந்த ஒரு பல்லுதா ரத்தோ மாட்னு தெரிக்குது இப்டி ஆமா அந்த எடத்து இப்டி பாத்ரூம் போற எட்த் திரும்ப ஒரு மாரி பண்றப்ப ரத்தோ அப்டி பிச்சுனு அச்சது தெரிமா அழுது தேம்பி தேம்பி என் தம்பி நனஞ்சிட்டா ரத் அவ ரத்தத்திலே அவன தூக்கினு வரப்போ கீழந்து அந்தளவுக்கு வந்துது ரத் து அப்டி பின்னாடி காட்டி அடி வாங்கினு வரு அவ அடி ஃபுல்லா வால்லதா இருக்கு தெரிமா
ம்
போ ரெண் சில நாய்ங்க பயப்டு அவுனுக்கு எஸ்கேப்லா ஆவ்வா
ம்
உ பேசு அய்யயோ ஊர்ல என்ன ஆயிருச்சு ஒரு ஆறு ஏழு நாய் சுத்து போட்டுச்சு நா கத்துறே தோப்புல இந்து அப்பனே அவ எங்க பின்னாடியே வன்ட் ட்டா தோப்புக்கு அவ்ள் தா அங்க இருக்கிறதுலா எது சாப்டு எலி செத்து போன எலி அதுங்க குட்டி ய அதுங்ளே சாப்ட்டுக்கு அந்த மாரி பசில இருக்கதுங்க அங்க வெறி புச்சு போணுதுங்க இவ மாட்னா